வணக்கங் கேக்கதுங்ளாமா
ப்பா
நல்லா இருக்கிங்ளாமா
நல்லா இருக்கறம்ப்பா நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கேங்மா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
வீட்ல எல்லாரு நல்லாருக்கறாங்கப்பா உங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்கறாங்களாப்பா
இன்னைக்
சரி சரி படிப்பெல்லா எப்டி போய்ட்ருக் து உங்ளுக்கு
நல்லா போயிட்டு இருக்குதுங்மா
சரி சரிப்பா இல்லப்பா இப்போ என்னது அதுதா இப்போ உங்க இது என்னது வெயில எல்லா எப்டி இருக்குது உங்க ஊர்ல
வெயில் கொஞ் வெயிலுடைய தாக்கம் இங்க கொஞ்ச அதிகமா இருக்குதுதாமா செய்யுது
ஆ அதுதா அதாது சொல்லுங் பா
உங்க ஊர்ல எப்படிங் இருக்குதுங்மா
வெயிலோட தாக்க ரொம்ப அதிகமா இருக்குதுப்பா சூரிய பகவான் கொஞ்ச கூட கருணையே காட்ட மாட்டேங்கறாங்க வெயிலோட தாக்க ரொம்ப அதிகமா இருக்குது அதனால நம்ம வந்து இதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணிருக்கலா என்ன பண்ணணு என்ன பண்ணணு என்ன பண்ணிருக்கலா
சரிதாங்மா அதாவது என்ன பண்ணணு
அதா நம்ம மந்து நம்ம மர நெறையா வளத் துருந்தோ அப்படினா வந்து நம்ம இந்த வெயில் தாக்கத்த கொஞ்சொ கொறச்சிருக்லா நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லா வளந்த காலத்துல அப்போ வந்து அந்த காலத்துல மரங்கள் வந்து நறைய இருந்துது அதனால மரங்கள் இருந்ததுனால மழை பொழிவு இருந்தது மரங்கள் வந்து நம்முளுக் மரங்களால நிறைய பயன்கள் கெடைச்சுது மழை பொழிவு இருந்தது அந்த மழை பொழிவு இருந்ததுனால வெயிலின் தாக்கம் வந்து மனிதர்கள அந்த அளவுக்கு பாதிக்காது வெயில் காலமா இருந்தாலுமே வந்து வெயில் இருக்குமே தவிர இந்த அனல் இருக்காது மனிதர்களுக்கு ஆனா இப்ப வந்து நம்ம நம்மளுடைய ஒடம்பையே வந்து எரிய எரிகிற மாதிரி எரிய வெக்கிற அளவுக்கு இவ்ளோ வெயில் தாக்கம் இருக்கு அப்டின்னா மரங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கொறஞ்சிருச்சு மரம் வளர்ப்பு பத்தி நீங்க என்னப்பா நெனைக்கறிங்க
மரம்வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப சிறந்த ஒரு விஷயந்தாங்மா அது பூமிய குளுர வெக்குது இல்லைங்லா மழை வரதுக்கு அது உதாரணமாவு இருக்குது ஒரு காரணமா அமையுது அதோட வள வளர்ப்பு இப்பெல்லா வந்து ட்டு அ பெரும்பாலுமான இடங்கள்ல இப்ப எல்லா நம்மளால சரியா பாக்க முடியறதில்ல மரங்கள வளர்க்க வரா மாற்றாக அத அழிச்சிட்டுதா இருக்குறோ அதுவ்மே வந்துட்டு வெயில் தாக்கத்துக்கு ஒரு காரணமா அமையிதுனு நா சொ சொல்றேங்மா
ம் ம்
அது மட்டு இல்லாம மழை நீர் சேமிப்பு இல்லாம இருக்கிறதுனால பூமி ப்ப
அதேதா அதாது மரம் வந்து நம்ம மரம் வளர்க்கறதுனால எத்தனையோ நய எத்தனையோ நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு இப்ப வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக மரங்கள வெட்றாங்க மரங்கள எல்லாத்தையு வெட்டி என்ன பண்றாங்க வீடு கட் றாங்க வீடு கட்டி அத வந்து அது மூலமா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனா வந்து ஒரு மரம் வந்து வளர்ந்து நம்ம விதை போட்டதுல இருந்து அது வளர்ந்து அது ஒரு பருவத்தை அடைஞ்சு கனிகள் குடுக்க ஆரம்பிக்குது இல்லையா
ஆமாங்கம்மா
கேக்குதுங்ளாப்பா
கேக்குதுங்மா
ஆ கனி குடுக்க ஆரம்பக்கிதில்லையா அதுக்கு எத்தனை வருஷ ஆகும் தெரிமா
குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடம்
ஐந்து இல்லப்பா இருபது வருடம் ஆகு
ஓ வாழை மரமு அப்டிதாங்ளாமா
ஆமா வாழை மரம் இல்லப்பா மத்த மரங்கள் வாழை மரம் வந்து வந் வாழை மரம் வந்து ஒண்ணு வச்சோன்னா நம்ம அதுலேர்ந்து ஒண்ணு ஒன்னா வர்றது வாழை மரம் வந்து வேற ஒரு வகை
ஓ
மத்த மரங்கள சொல்ற மத்த மரங்கள் வந்து இருவது வர்ஷொ ஆகு
அப்டி இருக்குறச்ச ஈஸியா ஒரு இருவது ம இருவது வர்ஷொ எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வளந்து அவ்ளோ அவ்ளோ பெரிய மரமா வளந்து முதிர்ச்சி அடஞ்சு நம்மளுக்கு கனிகள் குடுத்து எத்தனையோ பறவை களுக்கு இருப்பிடமா அமஞ்சு நம்ளுக்கு நீர்வா நீர்வா நீர்வா நீர் ஆதாரம் க்கு நம்ளுக்கு வழிவகை பண்ணி அதோட நம்ளுக்கு நல்ல முறையில ஆக்சிஜன் வாயுவையு குடுத்து இவ்வுளோ நன்மைகள் க இருக்குற அந்த இருவது வர்ஷ் மா வளந்த அந்த மரத்த ஒரு ஒரு மணி நேரத்துல என்ன பண்ணிர்றாங்க தன்னோட சுயநலத்துக்காக வெட்டி போட்டுர்றாங்க
ரம் நல்லப்படியா நம்ம வளக்குறதுனால என்ன பயன்கள் பா தெரியுமா
தெரியுங்மா அது நமக்கு நிழல் குடுக்குது பழங்கள் குடுக்குது பூமிய வந்துட்டு ஆ அதோட வெப்ப நிலை சீ சீரா வச்சுக்க உதவுது இதுல்லா வந்துட்டு ஒரு காரணம் ஏன்னா ஈ இப்ப உள்ள மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா அத வெட்டி நீ அத வீடு பயன் வீட வீடாவும் மாத்துறாங்க ஒரு சில மரங்கள்ல நமக்கு வந்துட்டு நம்ம எழுத பேப்பராவும் மாத்துறாங்க இல்லங்களா அதனால நெறையப் பயன்கள் இருக்குது ஆனா அதுக் க்காக நம்ம வந்துட்டு காடுகள அழிக்கணு அப்டின்னு து ஒரு அவசியோ இல்ல வீடு கட்டுறோ அப்டின்னா நமக் வீட்டுக்கு பக்கத்துலேயே நெறையா பல மரங்கள் வளக்கலா ஆ பூமியோடைய வெப்பநிலையை கொறைக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டிலயும் ஒரு ரெண்டும் குறஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு மரங்கள் வளர்க்குறது நல்லது அது தனக்கும் பயன்படும் பூ அ இயற் க்கை வளங்களுக்கும் பயன்படும் இல்லைங்ளா
ஆம்மா அப்பறமா முக்கியமான ஒரு விஷயோ தெரியுமா ப்பா மரங்கள் வளக்கற்துனால வர்ற நன்மைகள்
வேற என்ன
என்னப்பா
இத தாண்டி வேற என்ன இருக்குதுங்கம்மா
மண் அரிப்பை தடுக்குது அதாவது அதாவது அது எப்டி எப் அப்டின்னா இப்போ மரங்கள் வ மரங்கள் வளருதா மரங்கள் வளறதுனாலதா நம்மளுக்கு என்ன வருது மேகம் குளிர்ந்து மலையா பொழியிதா மழையா பொழியிறதுனால அந்த மழை வந்து எங்க போகுது நிலத்தடி நீரா மாறுதா நிலத்துக்கு போகுது நிலத்தடி நீரா மாறுது அப்போ நிலம் வந்து என்ன ஆகுது குளிருது குளிர்விக்குது அப்போ அப்டிமா நம்ம மரமே வளர்க்கல இருக்குற மரத்தையு வெட்றோ அப்டின்னா ஆம் அதுனால நம்மளுக்கு என்ன கெடைக்காது மழை கெடைக்காது மழை கெடைக்காததுனால நிலங்கள் வந்து குளிராது அப்போ அந்த நிலங்கள் வந்து குளிர அல அப்புடின்னா அது என்ன ஆகு அந்த எடத்துல வெட் நீங்க நிறைய விவசாய நிலோ பாத்துருப்பீங்க அதிகப்படியான வெயில்னாலயு தண்ணி இல்லாததுனாலையு அது ஒரு மாரி வெட்டு வெ அதுல வெட்டு விழுந்துட்டு இருக்கோ பாத்தீங் பாத்துருக்கீங்களா
பாத்துருக்கேங்கம்மா பாத்துருக்கேங்கம்மா
அப் ஒரு நிலங்கள் வந்து அந்த மாதிரி ஆக ஆரம்மிச்சுரு அப்ப ஆவோ அது வந்து அதிகமா அந்த மாதிரி தண்ணியே இல்லாம ரொம்ப காஞ்சு போயி அந்த மாரி அதிகமான வெட்டுக்க எல்லா அந்த விழுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஒரு ஒரு காலப்போக்குல அது என்ன ஆயிடுன்னா மண்ணரிப்பா மாறிடு மண்ணரிப்பா மாறி அதுவே வந்து மண்ண என்ன பண்ணுது நெறைய ஒரு தீங்கான ஒரு சூழ்நிலையோ நம்ம மனிதர்களுக்கு அது உருவாக்குது அப்ப ஒரு மரம் வளர்க்குற துனால நெறைய நன்மைகள் ருக்கு நம்மள் நம்ம அதுகிட்ட இருந்து ஆ மா வெட்டி என்ன பண்றோ கதவு கதவு பண்றதுக்கு அப்புறமா ஜன்னல் பண்றதுக்கு நெறைய பயன்படுத்திக்கிறோ அது போக பர மா நெறைய பழங்கள் காய்கறிகள் அது போக நெறைய பறவைகளுக்கு அது வந்து ஒரு வீடா அமையுது அது போக மண்ணரிப்ப தடுக்குது அது போக மழைக்கு உதவுது அது போக நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு தூய்மையான ஆக்சிஜன் வாயுவ கொடுக்குது
இதுனால பறவைகளோட வாழ்வாதாரமு பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க
கண்டிப்பா கண்டிப்பா மரங்களை மட்டுமே நம் பி நெறைய பறவைங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு இப்போ மரங்கள அழிக்கும் போது அந்த பறவைங்களுடைய வாழ்வாதாரமு சேர்ந்துதா அழியப்படுது அதுல
இத பத்தின விழிப்புணர்வு மக்களிடையே வரணுனுதா எல்லாருக்கு ஈட மரம் வெட்டுறது மட்டும் இல்லாம அத ஒவ்வொரு வீட்டிலு வளர்க்கணு அப்டின்ற ஒரு விழி
கேக்குதுங்களாப்பா
என்னங்கமா
கேக்குதுங்காப்பா
கேக்குதுங்கமா
சரிப்பா
அதாமா நீங்க சொன் ன அந்த விழி இந்த நல்ல ஒரு அறிகுறி எல்லாமே வந்துட்டு மக்களிடையே வந்து வந்து சேறனு ஒவ்வொரு வீட்டிலு குறைந்தபட்சொ ஒரு ரெண் இரண்டு மரங்களாது வளர்க்கணு அப்டின்ற ஒரு ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம மக்களிடையே வந்து சேர்க்குற
கண்டிப்பா கண்டிப்பாப்பா இப்ப இதுல வந்து ஆமா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கண் இது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு செரி வாழ்வாதாரத்துக்கு சேரி மனிதர்குளுகு செரி விலங்குகளுக்கு பறவைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு நம்ளுடைய இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இது அடுத்த ஒரு தலைப்புல வந்துட்டு நம்ம மரம் வளர்க்களு மரம் வள அதாவது யாரு வந்து மரம் வளர்க்கறத பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்டின்றத பத்தியு தனியா மழை காடுகள் இருக்குல்ல மழை காடுகள் பத்தியு நம்ம பேசலா பா அடுத்த ஒரு தலைப்புல சரிங்ளா
உங்களோட கலந்துரையாடுனதுல மிக்க மகிழ்ச்சிங்மா நன்றிங்மா நன்
கேக்குதுங்களாப்பா
கேக்குதுங்ம்மா
சரிங்ப்பா அடுத்த தலைப்புல பேசலா கண்டிப்பா பேச்லா வெச்சுட்டுங்ளா நன்றிப்பா